வணக்கம்
வணக்கம் தா இப்ப எங்க இருந்து பேசறீங்க உங்களுக்கு என்ன பாட்டு போடணு
பாட்டு போட்ணுமா
டி வி ல எல்லா கேப்பாங்க
ஆமா ஆமா நம்ப நானே ஆல்ரெடி ரொம்ப பசில இருக்கே என்னா பண்றது ஒன்னுமே புரிய மாட்டேது ஒரு ரெஸ்டோ ஒரு ஒ ஒரு உம் நூத்தம்பது சேத்து எடுத்துகிறதா நம்ப ஏன் பேசாம ஒரு கட ஓப்பன் பண்லா உணவு கட ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்
இப்போ நல்ல ஐடியாதா அதுக்கான இன்வெஸ்ட்மென்ட் வேணு
இன்வெஸ்ட்மெண்டலா அது முடிஞ்சின்னு பாத்துக்கலா அதெல்லா ஒன்னும் பிரச்சன இல்ல இந்த மாறிதா ஒரு பிஸ்னஸ் ஒண்ணு வியாபாரம் ஒண்ணு
என்ன வியா
ஒண்ணு நம்ப இந்த மாறி உணவு உணவு கட எதாச்சும் ஒன்னு வெக்கலா நா இந்த நம்ம நம்ம நம்ம கிட்ட வந்து இந்த செல்ல பிராணிகள் வளத்து ஒரு பழக்கோ இருக்கு அங்க கொஞ்சோ நம்பளுக்கு அனுபவோ இருக்கு நம்ப என்னாப் பண் ஏதோ இந்த எங்க வீட்ல வந்து ஒரு செல்ல பிராணி வளக்குறோ நீங்களு உங்க வீட்ல ஒரு செல்லபிராணி வள வளக்குறீங்கனு நா கேள்விபட்டே
ஆ
அ நம்ப நம்ம வந்து அந்த செல்ல பிராணிக சு ஒரு வியாபாரோ பண்ணுவோ அவுங்க போடுற நம்ப குட்டிங்கள நம்ப அத சேல் பண்ணி நம்ப அது அதுக்குன்னு ஒரு எட வச்சுக்
இப்ப ஒரு ஐடியா சொல்றீங்க நீங்க அவ வருசத்துக்கு வருசோ மாத்துறீங்களா சி
நீங்க சொன்னீங்க நீங்க இல்ல நீங்க சொன்னீங்க அதுக்கு முன் பணம் லா நெறைய போட வேண்டி வரு நம்ளுக்கு அவளோ காசு இல்ல அப்டின்னு நீங்க சொன்னீங்க இ இதுக்கு நம்பளுக் அவ்ளோ முன்பணோ போட வேண்டிய அவசிய இல்ல ஆல்ரெடி நம்ம கையில ரெண்டு செல்ல பிராணி இருக்கு அதுனால நா சொல்றே
அதேல்லா சேல் ஆவுனுல சேவ் ஆகல சேல் ஆவலன்னா நம்பளே தானே வச்சு பாத்துக்குற மாரி இருக்கு
அப்டி கெடையாது இப்ப இருக்கறதெல்லா ரொம்போ அடிக்கடி சேல்ஸ் இப்ப நம்ப ஒரு மார்க்கெட் ஒரு சந்தைன்னு ஒண்ணு இருக்கு ஒரு ரெண்டு எடத்துல இருக்கு அந்த ரெண்டு சந்தை அது நம்ம அங்க எடுத் த்துட்டு போனாலே அது சேல் ஆயிடு அது வந்துட்டு நம்ப வியாபாரோ ஆயிடு அதே மாரி இதுக்குன்னே பண்றவுங்க சலுகையா தனியா ஒரு இதுவே வச்சிருக்காங்க அந்த ஒரு பெரிய எடோ மாரி சேல் செட் பண்ணி அ கிருகாங்க உருவாக்கி வச்சிருக்காங்க நம்ப அவுங்க கிட்ட எத்துனு போயிட்டு நம்ம மொத்தமா கொடு த்தாலு நம்பளுக்கு மொத்தமா கெடைக்கு ஏதோ நம்ப தனித்தனியா விக் கனுனா நம்ம தனி தனியாவு கெடைக்கலா நம்பளுக்கு எல்லாமே நம்ப கைலதா இருக்கு அத வளக்க முடியாது அப்டின்னு சொல்ல முடியாது ஆதா இப்ப இருக்குறதுல வந்து நம்ப இந்த லேப் டாக்கு லேப் ஒரு
அது மட்டு ஒரு எடோ வேணு நல்ல எடோ வேணு
எதடோ பிரச்சன இல்ல நீங்க உங்க உ உங்க அப்பா ஊர்ல நெறைய எடம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்கல்ல அத ஒரு எடோ வாங்கி குடுங்க நம்ப போய் அத பண்ணிக்கலா
எ சித்தப்பாக்கு தெரிஞ்ச எடோ எங்க அப்பா சித்தங்க சித்தபாக் எடோ அந்த எடத்த கூட
இல்லையே எங்க சித்தப்பா வீட்ல
நாங்க எங்களுக்கு இருக்கதே வீடு இல்லாம வருவாங்க இதுல வேற கேக்குதா
ஆ
நாங்க எங்களுக்கே வீடு இல்லாம இருக்கிறோ நீங்க என்னடானா உங்களுக்கு வேணு எங்களுக்கு வேணு கந்தவேல் வாங்கி வேணா ணா அது எப்புடி
ஆ இது மேல இருக்குது ஆமா ஆமா
ப்பாங்க அவுங்க நம்ள் நம்ப பிசினஸ் பண்லேனா நம்மளேதா
ஆமா ஆமா
கத்துக்கணு அதுக்கு ஏத்த மாதிரி
ஆ ஆ ஆ ஆ ஆ சேர் சே ஆ
புரியுதுங்களா
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
இதுதா நம்மளே வந்து இது பண்ணுவோ
ஆமா ஆமா ஆமா
ம்
செரி அப்பமா இது நீங்க நல்லா இருக்கான் சொல்லுங்க நம்ம அதுக்கேத்த மாரி பண்ணிக்லா
ஐடியா நல்லாதா இருக்குங்க அதுக்கேத்த மாரி எடோ வேணு வீ செய்ணு வீ இது பண்ணணு அவ்ங்க குட்டி போடணு இதே ஒரு பிஸ்னஸ்ஸா பண்றது வந்து கொஞ்சொ ரிஸ்க்கு தா இன்னோரு சைட்ல இன்னோரு ப்ராஃபிட் வெச்சுந்தா பண்ண முடியு இத்யே நம்பின்னு இருந்தா வேலெக்கி ஆகாது
இல்ல நம்ப இப்பிடியே நம்ப நனச்சுன்னே இருந்தா அது கடேசி வரைக்கு இப்பிடிதா நம்ம நனச்சே இருக்கணு ஒரு ஒரு ஒரு அடி எடுத்து வெச்சாதா நம்பளுக்கு தெரியு
ம் அது அப்டியே பார்ட் டைமா பண்ணலான்னு நா சொல்ற
பார்ட்டைம் அதா நா நீ சொல்றது கரெக்ட்டு தா நம்ம பாதி நேரத்துல அது பண்லா அது ஒன்னு ப்ரச்சன இல்ல ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஸ்டெப்பு வெ க்கெணு தா நான் எத்தொன்னே இதுல மூழ் எல்லா வேல்யுமே விட்டுட்டு மூசா இத்ல எறங்கின்னா நா சொல்ல்ல
ஆ
ஃபஸ்சு ஒரு அடி எடுத்து வெப்போ ஃபஸ்சு என்ன மாரி பண்ணுவோ அப்பறோ பாத்துக்கலா எல்லாமே அது ஒன்னு பண்ண பண்ண நம்மளுக்கு நம்மளுக்கு அனுபவோ வந்துரு நம்மளுக்கு காட்டுக்க நம்மளுக்கு ஆ தானாவே அது நம்மளுக்கு தோணு இது பண்ணலா அப்டி பண்ணலான்னு
ஆமா நீங் சொல்றது கரெட்டு தா அதுக்கான செரியான முடிவு அப்பறோ அதுக்காக ப திட்டாங்கள் எல்லா
ம் ம்
அத பத்தி யோசிக்கெணு
யோசிக்கலா நம்ம டைம் எடுத்து யோசிக்கலா ஒன்னு நம்ம மூனு நாலு கால் பேசுவோ அப்போ கூட யோசிக் லா நானு யோசிச்சுட்டு நா உங்களுக்கு சொல்ற எப்பிடி வேணா பண்ணலாமே நீங்க இப்ப எங்க இருக்கீங்க
நா வந்து ஜாய்ண்ட் ஆபீஸ்க்கு
ஆமா ஆமா ஆமா ஆ அது பக்கத்துல கூட ஒரு இது அந்த இது நம்ம செனப்பிராணிகளுக்கான ஒரு கட ஒன்னு நம்ம கட ஒன்னு இருக்கு ஆ நீங்க கூட எ உங்க உங்க பிராணிக்கு எ எதோ ஒன்னு குளிக்கெற்க்கு போடுவாங்களே அது என்னது அது நொறோ ஆ அது நீங்க முடி ரொம்ப கொட்டுது ஒதர ஒதரலா இருக்குன்னு சொன்னீங்க அது பக்கத் ல்ல கூட எதோ ஒரு கட இருக்கு நீங்க அங்க போய் கூட கேட்டு பாருங்க அங்க போன நம்ளுக்கு ஒரு இல்லன்னா நம்ப இந்த மாரியான கட கூட வெக்கலா இந்த மாரியான கட கூட நம்பளுக்கு நல்லா ஓடு ஆனா இது இன்வெஸ்ட்மென்ட்டு நம்ப பண்ணனு முன் பனோ நம்ம செலுத்தனு நம்ளுக்கு நம்ளுக் கு முன் பணமூ செலுத்தாம நம்ளுக்கு இருக்கறத வெச்சே நம்ம பண்ணணு அப்டின்னா நம்ளுக்கு வந்து இதே மாரி எதாச்சு ஒன்னு பண்ணா தா நம்ம அ பண்ண முடியு எனா இந்த காலகட்டத்துல வியாபாரொ பண்ணா தா நம்ளுக் வந்து
ஆமா அதுக்கான விநோன திட்டத்த ஏற்படுத்தீட்டு நம்ம அதுக்குள்ள எறங்கணுன்னா கண்டிப்பா வ ஒரு வேள ஒரு நல்ல முதலீடு எடுக்கலா ஒரு நல்ல லாபத்த எடுக்கலா
பென்ட்ரெவ் சொருகுன அவ்
இதுக்கு முன்னாடி ஒரு சொன்னீங்க இதுக்கு முன்னாடி ஒரு
ஆ உணவு கடையா
ஆமா ஆமா
ஆ உணவு கடைய விக்கலா நானு என்னுடைய நண்பர்களிட ஆலோசித்த ம் ம் ம் ம்
பதிவு செய்
ம் ம் நானு என்னுடைய நண்பர்களிட நா அத வந்து நானு கேட்டே என்ன பண்ணலா அப்டின்னா கேட்டப்ப அவுங்க வந்து சொன்னாங்க அவுங்க ஐடியா வந்து அவுங்க நிறைய யோசனல்லா குடுத்தாங்க. இந்த மாதிரி நம்ப உணவு கடை உணவு கடை
உணவு கடையை பத்தி அவுங்க வந்து சொன்னாங்க என்ட இந்தமாரி நம்மளே நம்ம அந்த ஒரு மாரி ஒரு வண்டி மாரி இருக்கு பாத்தீங்களா தள்ளு வண்டி அது இப்போ அது தள்ளு வண்டிலயே இப்போ கொஞ்ச நல்லா அது கொஞ்சோ இப்ப புது விதமா மாத்தி அத வந்து நம்மளுக் கே இப்போ நெறைய பேரு யூஸ் அ நெறைய பேர் உபயோகிக்கிறாங்க. அது மாரி எவ்ளோ அவுன்னு பாக்கு போது அது ஒரு அம்பதுல இருந்து அறுபதாயிர் ரூபாய கிட்ட வருது அந்த வண்டி மட்டுமே சேரி அது நம்ப அவ்ளோ நாளா நம்ப நம்ம பண்ண முடியாது நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கு படிச்சனே நம்ப பாதி நேரத்துல தா நம்ப பண்ண போறேன்ற பட்சத்
ஆமா அப்டி பண்ண மோது வந்து முழு முழுமையா
ஆமா ஆமா கரெக்ட்
பணோ இல் தேவை வந்து அதிகமா இருக்கு அதுனால ஒரு ரெண்டு மூணு பேர் நீங்க சேந்து பண்ணீங்கன்னா கொஞ்சோ ஈஸியா இருக்கு சுலபமா இருக்கு
ம் ம் ஆமா நாங்க ரெண்டு மூணு பேரு தா சேந்து பண்றோ ஆனா நாங்க ஒரு ஆளுக்கு இருபதாயிர்பா போட்ற மாரி வருது நாங்க அந்த இருபதாயிர் ரூபா போட்டாலே நாங்க அந்த வண்டி மட்டு தா வாங்க முடியுமே தவர அப்பறோ அந்த உணவு செய்யறதுக்கான அந்த அந்த அ நெருப் எரிப் ஏரி எரிபொருள்ளு அப்பறோ நம்மளுக்கு மின்சாரம் அதெல்லா நம்ளுக்கு அதிகமா தேவைப் ம் அது ஆமா உணவு பொருள்கள் அ கோழி கோழிக் மசாலா அதெல்லாமே நம்மளுக்கு கடைக்கும்னா அது ஒரு லட்ச கிட்ட தாண்டிப்போவு அதனால என்னுடைய நண்பர் எதுவு
சில பொருள வாங்கி பண்ணா அது எவ்ளோ ஆகு வாங்கி நம்மளே செஞ்சிக்கிற மா
ம் ம் ஆமா ஆமா அது
வாங்கி நம்மளே செஞ்சிக்கிற மாரினா அதுக்கு எவ்வளோ ஆகுன்னு கேக்குறே
வாங்கி நம்மளே செஞ்சிக்கிற மாரிதா நா வந்து இப்ப உங்களுக்கு நா சொல்ல வாரே என்னுடைய நண்பர் ஒருவர் என்ன பண்ணாரு நுண்ணறிவியல் உபயோகித் து அது அது கிட்ட ஆலோசன கேட்டாரு
ஆ ஆ
நுண்ணறிவியல் சொல்லிருக்கு நம்ம வந்து இ அது கண்டிப் பா அதிகமாதா ஆகு நீங்க வந்து அ நீங்க வாங்கற கடையில வந்து அது ஃபுல்லாவே நம்மளுக்கு அந்த ஸ்டில்லுனு ஒரு இது சொல்லுவாங்க அதுல செய்து குடு ப்பாங்க இரும்பு கடயாது உ உன்னொண்ணு
ஆ அ
அதல்லா செஞ்சு குடுப்பாங்க நம்ம அதனால நம்மளுக்கு அதிகமா ஆகு நீங்க தேவயான எடத்துல அந்த சேல உபயோகிச்சுக்கோங்க தேவயில்லாத இடத்துல வந்து நீங்க கட்டே போட்டுக்கலா மரக்கட்
ஓ
அது நம்மளுக்கு செலவு கம்மியாகு அது
மூளய நல்லா யூஸ் பண்றீங்க உங்களுக்கு மூளல்லாம் இருக்குது போலர்க்கே
ஆமா ஆமா ஆமா
ம் நல்ல
ம் ஆனா நீங்க வந்து அத செய் அது நீங்க கடயில குடுத்து நீங்க வாங்கறத விட நீங்களே சங்கன்னா நம்மளுக்கு இண்ணுமே காசு கம்மியாகு அது இருவதுல இருந்து இருவத் ஐந்துதுக்குள்ள நம்ம முடிச்சுக்கலா
ஆ
அப்டின்னு அத சொல்லுன்னு சொன்னாங்க சரி ஓகே அது நல்லா இருக்கே அப்டின்னு நாங்க எல்லாமே கூடி கூடி வர நேரத்துல இப்போ கைல யாருக்கிட்டயுமே ஒரு இருவதாயிரூபா கூட இல்ல அப்டின்ற பட்சத்துல நாங்க வந்து இன்னு ஒரு மூணு மாசோ ஆகு எல்லாரு கையிலும் இருவதாயிரூபா வர அப்டின்றதுனால நாங்க ஆமா மூணு மாசோ ஆகு ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கடமைகள் இருக்கு ஒரு வண்டி வாங்கி வாகனோ வாங்கியிருக்காங்க அதுக்கு வந்து சந்தா மாத மாதா சந்தா மாத சந்தா மாரி கட்டணு அதனால அவங்க வந்து இப்பமுடிய மூணு மாசோ ஆகு அப்டின்றதுனால மூணு மாச காலத்துக்கு அப்றம் நம்மளுக்கு வந்து அ மழ காலம் ஸ்டாட் வந்துரு அப்ப நம்மளுக்கு இந்த
இப்ப இப்டியே ஒன்னொன்னா தள்ளி போயிட்டே இருக்கு எப்டினான்து பண்ண
அதனால எப்பத்திக்கு இத நம்ம அ தள்ளி வச்ச க்கலா இத நம்ம வேற ஒண்ணு யோசிக்கல் சரி நா உன்னொரு ஒரு பிசினஸ் உன்னொரு வியாபாரோ யோசச்சுக்கோ அத நா உங்களுக்கு அடுத்த கால்ல தா சொல்றே நீங்க அடுத்த கால்ல சொன்ன